பேசலாமா தோழர் நல்லா இருக்கீங்களா? ம் சா ம் சாப்ட்டாச்சு தோழர் நீங்க சாப்டீங்ளா? ஆ ம ஆ தலைப் புன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பேசலாமே நா கம்பனி குடுக்கறே.
ஆ அப்
ஆரோக்கிய உணவுகள் பத் தி பேசலா தோழா.
ஆரோக்கியமான உணவுகள் ஓகே கண்டிப்பா. ஆ உங்க உங்க ஊர்கள்ல எந்த மாரியான ஆரோக்கியமான உணவுகள் இருக்கு அப்டின்றத பத்தி ஆ நீங்க பகிருங்க நா எங்களுடைய ஊர்கள்ல என்ன இருக் கு அப்டின்றத
ஆ சரி தோழா நல்ல கருத்து ஆமாங் தோழர் அது பழங்காலத்திலேரே உளுந்து களிங்கிறது து குழந்தைகள்ல இருந்து பெரி பெரியவங்க வரைக்கு எல்லாருக்கு எலும்பு சத்துக்காக குடுக்குற ஒரு நல்ல உணவு தோழர்.
கண்டிப்பா
கருப்பு உளுந்து களிங்கிறது கருப்பறி போ கருப்பட்டி போட்டு செய்யற உணவு நல்ல சத்துள்ள உணவு தோழர் அ து அது சிறு வயதில இருந்தே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை க்குமே கொடுக்கலாந்
ம் ஆனா இப்ப இருக்கவங்க வந் நீங்க சொல்ற அந்த உளுந்தங் களி அந்
அப்
செய்றாங்க ஆனா கருப்பு உளுந்தங்களின்ற ஒரு விஷயமே இல்ல ஏன்னா ந
ம் பண்ணலாந் தோழா ரா ராகியுமே வந்து அதிக சத் துள்ள உணவுதான தோழா அதுலயும் நெறைய கால்சி யம்லா இருக்கு தோழா வேற என்னம்மா இருக்கே ராகி கலியும் செய்யலாம் தோழர்
உம் உம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிறுதானிய வகைகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா முளைகட்டி அதுல இதுல சாம்பார் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்
பண்ணுவாங்க அதுலயே பார்த்தீங்கன்னா அடை சுடுவாங்க அந்த பயிறுங்கள வந்து மொளை வச்சு அத சாம்பாராகவும் அந்த இது அடையாகவோ செய்வாங்க
அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகி அடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரொம்பவே ஊர்ல அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நம்ம ஊர்கள்ல அந்த ஒரு விஷயம் அதிகமா கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஹ் கூழ் கூழ் கண்டிப்பாக காலையில ஆனா அஹ் கூழ்ன்ற ஒரு விஷயம் இங்க நடைமுறையா இருக்கும் நீங்க எங்க பார்த்தாலும் அதிகமா கூழ் கடைகள் இந்த மாதிரி கடைகள் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீ கடைகள்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு அந்த ராகி அடை அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க அதிகமா பார்க்கலாம்
அது அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தேநீர் கடைகள் சொல்றது வெங்கம்ப கடைகள் அந்த இது பண்ணுவங்க எப்படி சொல்றது
கடலை அந்த எப்படி சொல்ல வெங்காயம் அதெல்லாம் போட்டு செய்வாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கொண்ட கடலைய அஹ ஸ்நாக்ஸா கொடுப்பாங்க மதியம் டீக்கு அது வந்து சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி உணவுகளலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் இந்தி மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இப்போதான் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு தேநீர் கடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கிராமப்புற
கிடைக்குமா தோழர் உங்க ஏரியாலையே இதெல்லாம் பன்னீர் கிடைக்குமா
கிடைக்கலன்னா அதிகமா கிடைக்கும் இதெல்லாம் தேநீர் கடைங்களிலேயே நீங்க ராகி அடை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை அதிகமா கிடைக்கும்
ஒரு எல்லா தேநீர்களும் ஒரு பத்து தேநீர் கடை இருக்குன்னா ஒரு ஆறு தேநீர் கடைகள் தான் நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் பாக்கலாம்
அதே மாதிரி பாத்தீங்க ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது சொல்லுவாங்கல்லலைங்களா
எள்ளு எள்ளு இல்ல அந்த கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆஹ் அது ஆமா தோழர் அது அதுக்கப்புறம் வெள்ள மூக்கடலை கருப்பு மூக்கடலை இது எல்லாத்தையுமே வெங்காயம் பச்சை மிளக போட்டு
அத செஞ்சு விற்கிறாங்க அத தேநீர் கடைகள் ஆமா சாயந்திரம் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்
இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் கம்பல்சரி கண்டிப்பாக எல்லா கடைகளிலமே நீங்க பாக்கலாம் அப்படி அதோட புதுவிதமா இருக்கு ஏது மாரி நான் கேள்விப்பட் டதே இல்லயேதோழர் டீக்கடைகளில் கூட இது மாரி ஆரோக் உணவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது
அஹ் நம்ம ஊர் பக்கம் எல்லாமே காலையில பாத்தீங்கன்னா அஹ் டீ கடைகளையும் விஷயம் கெடைக்காது ஆறு மணி அந்த டீ குடிக்க போவாங்க பாத்தீங்களா அப்ப போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் ஆ இ ஆமா எல்லா கடைகளுமே இருக்கு அத சொல்றேனே ஒரு பத்து கடை இருக்குன்னா அதுல ஒரு ஆறு கடை கண்டிப்பா இப்படி இருக்கு மீதி நாலு
மீதி நாலு கடையில பாத்தீங்கன்னா வித்தியாசமா இந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு உ அப்டிருக்குல ஆரோக்கியதுக்கு ஆரோக்கியதுக்கு முக்கியத்துவோ குடுக்கறவங்களாக ஆயிட்டாங்க தோழா ஆ படிச்சவங்களா இருக்காங்கள்ளயா அப்பாடி வர வர கல்வி இல்ல கொஞ்சோ அதிக் கமா ஆ இருக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா அதனால இப்ப வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவோ குடுக்கறவங்கள இப்ப இருக்காங்க தோழி இப்ப நம்ம ஊர் சைடுலா பாத் தா தோழர் இந்த மாரிலா விழிப்புணர்வு இன்னு வரல தோழர் நம்ம ஊர் சைடு வந்து கிராமங்ற துனால டீக்கடைகலலா இந்த மாரி ஆ இது ஆரோக்கியமான உணவுகள்லா கிடைக்கிறதில்ல டீக்கடைகள்ல வ பஜ்ஜி போண்டா இந்த மாரி ஐட்டங்கள் தா கெடைக்கு இப்ப வீட்ல நம்ம செஞ்சு சாப்பிட்றது மட்டுந்தா இங்க
இல்ல இங்கெல்லா உ உ
ஆமா தோழன் வீட்லே பண்ணி இப்போ பசங்களுக்கு கொடுக்கலா இப்போ முளைக்கட்டுன பச்சை பயிர் பாத்திங்கன்னா அ அத அது வந்து பசங் சங்க சாப்பிட மாட்டாங்கங்றதுனால காலேல ஒருவாய் மட்டு காலேல கொடுக்குறது தோழர் மத்தபடி சத்து மாவு கஞ்சி வீட்ல தயார் பண்ணி குடுக்கறது சத்துமாவு கஞ்சி பாத்தீங்கன்னா அது துல சிறுதானியங்கள் பாத்தீங்கன்னா கேழ்வர இ ராகி சம்பா கோதும அ அது மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே கலந்து ஆ அப் பார்லி அரிசி கருப்பு கவுனி அரிசி இதெல்லாமே கலந்து நல்லா கழுவிட்டு அரைச்சி மிஷ் மிஷின் குடுத்து அரச்சி அந்த கஞ்சி வந்து குடுக்கற தோழர் குழந்தைங்களுக்கு ஆமா கடைகளல்லா இந்த மாதிரியன எங்களுக் எங்க எங்க ஏரியாவால இந்த மாதிரியான விழிப் ப்புணர்வுலா இன்னு வரல தோழர் கூழயேல்லா கிடைக்காது
ம் இல்ல இங்க எனக்கு தெரிஞ் ங்க கிராமப் ப்ரோ அப்பிடின்றதனால இது வந்து பாத்தீங்கன்னா பாதி கிராமம் பாதி நகரம் அப்பிடி ரெண்டும் எனஞ்ச மாரி ஒரு விஷயமா இருக்கும் உம் முன்னாடி பாத் த்தீங்கன்னா அ நகரமா இருக்கோ உள்ள போயிட்டீங்கன்னா கிராமம் சுத்தி கிராமமா அந்த நகரம் சுத்தியே கிராமமா இருக்கோ அதனால அந்த விஷயத்தனால பாத்தீங்கன்னா இங்க அதிகமா காலையில பாத்தீங்கன்னா கம்மங்கூழ் கெடைக்கோ கம்மங்கூழ் அதுக்கபரோ ஒரு நிமிஷ சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயம் காலையில கம்பல்சரி க கண்டிப்பா கெடைக்கும் காலி காலையில டைம்ல கண்டிப்பா கெடைக்கும் அதுக்கு பாத்திங்கன்னா ஊர்கா கொடுப்பாங்க அந்த ஊர்கா பாத்திங்கன்னா பெரண்ட ஊர்கா அப்பிடின்னு சொல்ட்டு குடுப்பாங்க ப்பிடி ஒரு விஷயம் கெடைக்கோ அந்த அந்த மா அதுல பாத்திங்கனா கசப்பே இருக்காது அ இது என்ன ஊருகா அப்பிடின்னு கேக்குற மாரி இருக்கு ஆனா அவங்க சொல்லும்போதுதா தெரியும் அது பெரண்ட ஊருா எப்பிடி கசப்பு இல்லம இருக்கு இல்ல செய்கிறோ செய்யறதுனால அது தெரியோ பக்குவோ அப்படின்றாங்க இந்த மாரி விஷயம் கெடைக்குது அதுக்கப்புறோ பாத்திங்கனா தேநீர் கடையில காலையில இந்த மாரி கெடைக்காது அ இந்த நா சொல்றே இந்த கேவர அடையோ அந்த இதெல்லா கெடைக்காது ஆறு மணிக்கு அதே ஆறு மணிக்கு அதே தேநீர் கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழைப்பூவட ராகிஆட இந்த மாரி விஷயங்கள்ல்லா கண்டிப்பா பாக்கலா அந்த மாரி விஷயம் கண்டிப்பா கெடைக்குப் ப்போ இங்க இருக் த்தவங்களு என்ன யோசிக் க்ராங்கனா அ அ நகர்புறதில இருகற மாநகரதில இருககூடிய பொருகள சாப் புறத விட சத்தான பொருள சாப்புட்டு உயிர் வாழ்றதா
ஆமா தோழர் நோய்கள் இல்லாம வாழ்ற வாழ்க்க தா நல்ல வாழ்க்க தோழர் பணம் அப்டிங்குறதுலா இரண் ரெண்டாவது பச் சம் தோழர் நோய் இல்லாத வாழ் இருக்கனுனா முழுமையான வாழ்க்க தோழர் மகிழ்சியான வாழ்க்க அது மட்டு தா அதுக்காக நாம பாத்த பாத்தீங்கனா கண்டது சாப்டாம ஆரோகியமான உணவுகள் மட்டு சாப்பிட விட்டு நம்ப உடம்ப ஆரோகியமா வச்சுகணு தோழர் எக்சசைஸ் பண்ணணு தோழர் காலேல எந்துருச்சு கண்டிபா வாக்கிங் போகணு காலேல ஒரு அஞ்சு மணிக்கு விடிகால எந்திரிகணு கண்டிபா வாக்கிங் போகணு தோழர் டீ காபிக்கு பதில் இதெலாம் வேற ஏதாது நல்ல சத்துள்ள ஆ இப்ப பாதீங்கனா சங்குபூ டீனு சொல்லிட்டு ஒன்னு வரும் இது பண்றாங்க சங்குபூ டீ குடிக்
உ இந்த மாரி விஷயத்ல நீ ம்-ம்-ம்
கொத்தமல்லி டீ அந்த மாரிலா வந்திருக்கு நெறயா அந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம அதிக அளவில எடுத்து லாம் டீ காபிங்கிறது இது ஏ ரேரா ஒரு தடவ எடுத்து எடுத்துகலா
உ
பால கொஞ்சோ கம்மி பண்ணிகிறது நல்லது தோழர் ஆரோகியத்
ம்-ம்
ஆமாங்க இப்ப பாக்கெட் பால் ஆகட்டு பசும் பால் ஆகட்டு பசும் பால விட கொஞ்சோ அதிக அளவுல எடுத் த்துக்க வேணான்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் வந்து அவங்க
உ உ இல்ல இல்ல தோழி இப்ப பா தீங்கன்னா அ நீங்க சொன்னீங்க ஸ்டீ அதுலயே நெறைய விதமான டீங்களெல்லா இப்ப வர ஆரம்பிச்சிரு செரி அ மொதல்லலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இஞ்சி தீ அப்டி இல்லன்னா நார்மல் சாதா டீ இந்த மாரி ஒரு விஷயந்தா நா பாத்துருக்கே ஆனா இப்பல்லா பாத்தீங்கன்னா சங்கு நீங்க சொல்ற மாரி சங்குப்பூ அதுக்கப்புறமா அந்த ஹைபிஸ்கஷனு சொல்லுவாங்க இல்லேங்களா அ அந்த அந்த பூல டீ அ செம்பருத் திக்கி அந்த மாரி விஷயங்களலா இப்போ அதிகமா வர ஆரம்பிக்குது இந்த மாரி டீ வகைகள் கண்டிப்பா கண்டிப்பா தோழி கன்டிப் ஆ ஓகே நன்